ஆ ஹலோ
வணக்கம்ப்பா சூப்பர் நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்க சாப்ட்டாச்சா
இல்லப்ப இதுக்கு மேல தா நீங்க
ஆமா இன்னிக்கு சண்டேல்ல அதனால எல்லாமே கொஞ்ச லேட் லேட்டா தா நடக்கும் அ இனிமேதா சாப்டணு செஞ்சு வச்சாச்சு
பரவாயில்ல நீங்களாச்சு செஞ்சிட்டு இருக்கீங்க நா இன்னு செய்யவே இல்ல அப்டியே சோம்பேரியா போது
ஆமா ஏன்னா அப்பதா பசங்களுக்கு லீவா இருக்கு நம்ளு கொஞ்ச நேர கொஞ்ச நேர தூங்கி எழுந்துச்சு முடியுது மத்த நாள்ல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா ஓடு கால அஞ்சு மணி அஞ்சரைக்கு ல்லா எழுந்து ஆ அவளுக்கு லஞ்ச் பேக் பண்றதா இருக்கு இருக்கட்டும் அப்டியே ரொம்ப கஷ்டமா போகு இன்னிக்கு கொஞ்ச அப்டியே ப்படா நானே நினைப்ப சாட்டர்டே சண்டே லிவ் அதாவது சண்டே எப்பயு லீவ் தா இவளுக்கு எப்டின்னா எல்கேஜி யுகேஜி வரைக்கும் சாட்டர்டே எப்பவுமே லீவாதா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா இல்ல ஆ அதனால கஷ்டமா இருக்கு
பண்றாங்களோ இல்லயோ இந்த சண்டே வரத்துக்காக நா வெயிட் பண்ணினே இருப்ப ஐயோ எப்படா வரு ரெஸ்ட் ட்டு கெடைக்கு அப்டின்ற மாரி
உ உண்மை
ஆனால் முழிப்பு வந்துற்துதா இருந்தாலு சும்மானனாலு அது படுத்துன்னு இருக்கணுன்ட்டு ஒரு இது ஏ அப்டியே எட்டு மணி வரைக்கு லேஸியா படுத்துனு இருந்துட்டு அதுக்கு மேல எழுந்து காஃபி போட்டு பொறும்யா செஞ்சுக்கிற்து
ஆ அதேதா அதேதா நானு இப்பதா காஃபியே கொஞ்ச நேரோ முன்னாடிதா குடிச்சே சரி செஞ்சு வச்சுட்டாலு பச பசிக்கல சாப்பட்ல சரியா அப்றமா சாப்புட்லா அப்டின்னிட்டு ஆ சரி அதுக்குள்ள ஏதாவ்து டைம்‌ யா
நம்ளுக்கு ஞாயித்துக்கெழமதா ப்ப நறைய போகு மீதி நாளோட மீதி நாள்னா கூட ஏதோ ஒன்னு கால்லே முடிச்சுட்டு கொஞ்சோ ஃப்ரீயாயிடு இது நாள் ஃபுல்லா இழுக்குற மாதிரியே இருக்கு அதுக்கு மேல என்னா செய்றது
நம்ம இது காலையிலியே முடிச்சிருவோ எப்பவுமே இது பாத்திங்ன்னா ஞாயித்துக்கெழம அவுங்க அப்பதா ஹ் ஏதாவது போய் வாங்கிட்டு வரணு நான்வெஜ்ஜு அதுக்கப்றோ பத்து மணிக்கு மேலேதா கால்ல வேலையே முடியு ஒரு பதினோரு மணிக்குதா அவரு வீட்ல போய் வாங்கிட்டு வருவாங்க நம்ம சமைக்றதுக்கே புல் டைம் கிச்சன்ல நிக்கிற மாரியேதா இருக்கு
அப்டிதாப்பா போது இங்யு அதேதாப்பா செய்னு நாள் ஃபுல்லா இவுங்க பசங்கள எழுப் ப்பி அவுங்ள குளிக்கி வச்சு அதுக்கு மேல சாப்ட வச்சு டைம் அப்டியே பொய்டு
எனக்கு தோணுது ஒரு ஞாயித்துகெழம ஒரு நாலாளாவது நமக்கு ரெஸ்ட் இருக்காதா எங்யாவது வெளிய சாப் டுட்டு ஜாலியா வெளியே பொய்ட்டு வர்லாமா அப்டியெலா தோணு எங்க போக முடிது அதேதா
கெடைக்றது இந்தஞாயித்துக்கெழம வீட்ல செஞ்சினு ஜாலியா உங்ளுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கி தர வீட்ல
ம் அப்றோ நம்ம எங்க ரெஸ்ட் எடுக்கற்து வீட்ல செய்றனா இங்க வீட்டுலல்லா எப்டின்னா வெளிய சாப்ட்டா ஒத்துக்காது வெளிய எல்லா நல்ல சாப்பாடுல்லா இருக்காது வீட்ல சமைச்சு சாப்புட்றதுதா நல்லது அப்டின்னுவாங்க ஐய்யோ என்ன இப்டி பண்றாங்ளே நம்ம என்னைக்காது ஒரு நாள் தானே அப்டின்னு நா கேப்பே அ
கேட்டாலுமே பார்சல் வாய்ட்டு வந்துர்து ஏதாச்சு க்ரேவி இந்த மாரி திரும்பி அதுக்கு ஏதாச்சு செய்யி அப்
செய்யணு அதேதா எங்க வீட்லியு நீ சாப்பாடு வச் சு ரசமாது வச்சுரு ஏதோ ஏதாவ்து வாங்கிட்டு வர அப்டின்தா சொல்லுவாரு நானா அதுக்கு எதுக்கு நானே செஞ்சுட்றே அந்த ஒரு கிரேவிக்கு அதை நா இன்னு ஒரு ஒரு அர மண் நேரோ இருந்தா நானே செஞ்சு முடிச் ருவே போங்க நீங்ளா அப்டின்ட்டு நமக்கு தோணு
இங்க கூட அவரு அப்டிதாப்பா எங்க வீட்டுக்காரு அப்றோ நாலு கெழம கூட பாக்க மாட்டாரு சிக்கன் எட்துனு வந்துர்ட்டா சிக்கன் தயவு செஞ்சு உனக்கு ஒரு கும்புடு எனக்கு வந்து சும்மா டார்ச்சர் பண்ணாதா நாளைக்கு தா செய்ணு அட்லீஸ்ட் நாள கெழமைக்கு பை புட்டு வேணான் சொல்லு நாலா செய்ய ரெடி ஆய்ட்ல அப்டின்னு ருவ நானு
அ எங்க வீட்ல பாத்திங்கன்னா அவர் முன்னாடில்லா இந்த வியாழக்கெழம விரதோ அப்டில்லா இருந்தாரு இப்ப கொஞ்ச நாளா வந்து அவர் எப்ப வந்து இந்த பாரின்ல்லா பொய்ட்டு வந்தாரோ அதோட எல்லா நாலு சாப்ட ஆரம்பிச்ட்டாரு ஆ எல்லா நாலு சாப்ட ஆரம்பிச்டாரு நானே சொல்லுவே ஏங்க டெய்லி வாங்குனா நமக்கே ஒரு மாதிரி அதுவே போர் அடிச்சிரு என்னடா இது எப்ப மாரி எப்ப பாத்தாலு நான்வெஜ்ஜு அப்டின்ற மாரி இருக்கு
இதெல்லா நாவே ஐய்யோ வேண்டான்ன்ற அளவுக்கு வெறுக்குது ஏனா இவுங்க செய்ய வச்சு செய்ய வச்சு பழகிட்டாங்க நம்மளுக்கு
இப்ப கொஞ்சோ காய்கறியா சாப்பலா அப்டினு தோன்ற அளவுக்கு நான்வெஜ் இவர் வாங்கிட்டு தந்துராறு நமக்கு டெய்லி செஞ்சு தளிச்சே போச்சு ஆனா பாப்பாக்கு ரொம்ப புடிக்கும்ன்றதுனால நானு சரி அப்டின்னு விட்டுறது ஆனா நா சாப்பட மாட்டா சில நாள் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டா கூட சில வெள்ளிக்கிழம இந்த மாரில்லா நா சாப்டவு மாட்டே
நா கூட அப்டி இருந்திருக்கே என்னா இவங்களுக்கு செஞ்சு குடுத்துருவே சரி ஆசப்படுறாங்கலே ஏன்னா ஏதாச்சு ஒன்னு கருவோடோ இப்டி நான்வெஜ்ல்ல ஏதாச்சு ஒண்ணு செய் கேட்டுருவாங்க திடீ நைட் டைம்ல அதுவு சரின்ட்டு செஞ்சு குடுத்துருகேன்னா சாப்டு போங்கோ நீங்க அடங்க மாட்டீங்கோ அப்டின்ட்டு அவ்ங்க பையனுக்கு அவருகு
நைட் டைம்லயா செஞ்சு கொடுப்பீங்க
நைட்ல தா ஃப்ரீயா இருப்பாங்கப்பா கால எல்லா வேலைக்கு போயுடுறாங்கோ பிஸி இல்லையா அதனால ஆல்மோஸ்ட்நைட் பிரீய இந்த ஞாயிற்றுக்கழம மட்டும் தா மதியத்துல செய்வோ மீது இல்னாக்கா ஆ நைட்ல தா இது பண்ணுவாங்கோ எத்துட்டு வரே எடுத்துட்டு வரேன்ட்டுங்கு அதனால நைட்ல செஞ்சு கொடுத்துருவே ஏன்னா நிம்மதியா உக்காந்து அவங்க சாப்பிறதே நைட் டைம்ன்றுதுனால
ஆஹ்ஹா ஓ அப்படியா அவங்க வீட்டு்ல ஆனா நா இங்க முடிஞ்ச வரைக்கு மதியோ செஞ்சு வச்சுட்டா கூட பாப்பா ஈவினிங் வந்து வா ஈவினிங் வந்து பாப்பா சாப்புடுவா இவரு வந்து இவர் சாப்புடுருவாரு என்னு பிரச்சன இல்ல
நீங்க சொல்றது மதியோ ஓகே இருந்தா இவரு கூட மதியோ சாப்ட்டுக்குறாரு மதி இருக்கறிறது இல்ல எல்லா வரதே ஏழு மணி ஆறு மணி இப்படிதா டைமிங்ஸு அப்ப என்ன செய்யுது இப்போ காலையில எல்லா கிளம்பிட்டாக்கா இவ வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குறதுல்ல செஞ்சா சாப்ப டுறதுக்குஆள் இருக்கிறது இல்ல அதனால வந்து மேக்சிமம் நைட் செஞ்சு விட்டுருவே சப்பாத்தி செஞ்சிடுனு கம்பல்சரி சப்பாத்தி கூட இந்த மாரி நான்வெஜ் எதுனா பண்ணிட்டாக்கா தேங்கா ஊத்தமாட்ட நைட்டு செய்யும் போது ஏன்னா டைஜேஷன் ஆவாது
ஆமா ஆமா ஆ அதான அதுதா நா அதுதா கேக்கறே நைட்ல வந்து ஹெவியா சாப்புட கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல
ஆ சும்மாப்பா ரெண்டு பீஸ் சாப்புடுறதுக்கு அப்படி இது பண்ணுவாங்கப்பா மொ மொத்தோ அது வேணு நான்வெஜ் வேணு அப்டின்ற மாரி அவங்களோட மைண்ட் செட் ரொம்பலா எடுக்க மாட்டோம் மட் மட்டன்னா கூட சும்மா பசங்க மட்டன் யாருமே தொடவே மாட்டாங்கோ கால் கிலோ தா மட்டன்ன்னு போன ஆப்ஷன்னு சிக்கன் வேணுன்னா கூடோ கொஞ்சோ எடுத்துருவோ சிக்கன் வேணா இந்த சிக்டிபைவ் ஆமா கிரேவி ஆமா தேங்க தேங்கால்லா ஊத்த மாட்டே இந்த மத்தியத்தில செய்ற மாரி இருந்தா மட்டு தேங்கா அரச்சி ஊத் தி கொஞ்சோ செஞ்சிடுவே ஏன்னா நைட்டு்கு இருந்தா சப்பாத்தி இருந்தா போட்டுக்கலா அந்த கிரேவி கின்ட்டுனு மதியம் போன ஆப்ஷன் போனாவே நைட்டுன்னு போனாவே சும்மா ஒரு வெங்காயோ ஒரு தக்காளி பட்டாளவங்க இதெல்லா அரைச்சிட்டு அப்டியே ஊத்தி கிரேவி மாரி பண்ணிடுவே
அவங்க வீட்டு்ல எல்லா வேலையு நீங்க தானா ஹெல்ப்புக்கு ஏதா ஆள் வச்சிருக்கீங்களா
இல்லப்பப்பா நா தா பண்ணுவே ஆ ஐயோ அதெல்லா நீங்க கேட் கேட்டீங்கனா ஆளு இருக்கறது நம்ம ம்ம ஏனா பசங்கு நம்ம மட்டும் தான நீ என்ன ஜாயிண்ட் ஃபேமிலி அவ்ளோ பேர் என்ன இருப்போ நீயே செய்யி அப்டின்னு திட்டி விட்டுருவாரு அதனால ஆளு
அ ஆல் லா இல்ல அய்யோ கஷ் டோதா நானா இங்க வச்சிருக்கே எனக்கு கொஞ்சோ நா ஒர்க்கு அப்டியே வேற ஒர்க்கு பாத்துட்டு இருக்கே அதனால நா வச்சிருக்கே நால்லா ஃபுல் டைம் வந்து அந்த கிச்சன்லயே நின்னு கிட்டு அது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம் ஆஹா அதனால ஆ ஒர்க் பண்ற ஆமா அதனால ஆ
வீட்டுல சும்மா இருக்கிறதுனால செஞ்சிக்கோ நீயே நாள் ஃபுல்லா சும்மா தான இருக்க அப்படின்னுவாரு
உம் உம் அப்படியெல்லாம் சொன்னார்னா நா எங்க சும்மா இருக்கேன் கேளுங்க எவ்வளவு வேல நீங்க பாக்குறீங்க எப்
என்ன வேல மிஷினு துணி வந்து மிஷின்ல போட்ற ஆ இருக்குறது நா மூணு பேர் நாலு பேருக்கு
ஒரு ரெண்டு நாளைக்கு செஞ்சு பாத்தாதான் தெரியும் அந்த வேலையெல்லாம் நம்மளால முடியுமா அப்படிதான் இவுங்க சொல்லிடுவாங்க ஈஸியா நமக்கு தான தெரியும் செய்யற வேல எவ்ளோன்னு எவ்வளோனுக்கு
அப்டியே ரொம்ப நடுவுல முடியலன்னா தொடக்கி றதுக்கு கொஞ்சம் வீடு இப்போ வேற அவுட் ஆஃப் இதுல கட்டிட்டோம் அங்க வந்து கொஞ்சோ தொடைக்க கிளீன் பண்ணல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்ப வந்து என்ன பண்ணுவன் ஒரு இந்த பண்டை கிளீன் பண்றதோ இல்ல ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கு ஒரு வாட்டி எல்லா நீட்டா தொடைக்கணு செய்யணுனால்லா ஒரு பொண்ணு இருக்கா அவள மட்டும் கூப்ட்டுப்பன் அவுங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடு த்துட்டாக்க வந்து கூட மாட நின்று நானும் சும்மா இருக்க மாட்டேன் அவுங்க கூட மாட எல்லாம் நின் ட்டு செஞ்சு முடிச்சிருவோம் ஆமா முடிச்சு விட்ருவோம் அந்த மாதிரி கூப்பிட்டு
பக்கத்துலயே இருக்கா இல்ல அது தூரமா
இல்லப்பா ஆக்சுவலி ஏன் மாமியாரு ஜாயிண்ட் ஃபேமிலி தான் எங்கள்து ஆ நா ஜாயிண்ட் ஃபேமிலி தான் எங்க வீட்டுகார் வந்து வீடும் கட்டிட்டோம் நாங்க அவுட்டர்ல ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல கட்டிட்டோம் எங் மூத்தாரு எங் நாத் நாத்தனாரு எல்லாருமே இருக்காங்க ஜாயிண்ட் ஃபேமில இருந்து இங்க கட்டிட்டு வந்து ட்டு இங்க வந்து இங்க இருக்க விடல எங்க வீட்டுக்காரு எங்க அம்மா ஏஜ்ஜ வச்சி அவுங்க கூட தான் இருக்குவ ஆ நாத்தனார் வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்ல சரி வீட்டுல பாத்துக்க யாருமே இ இல்ல ஆ மாமனாரும் இல்ல மாமனாரும் இல்லப்பா இல்லப்பா அவுங்க அப்ப கூட வீம்புக்குதாம்ப்பா எங்க என்னெல்லா எதுமே இது பண்றத் துல அவுங்க வந்து நா நீ சரி இருந்தாலும் நீ தனியா சமச்சுக்கோ நீ தனியா
அப்பிடியா அவுங்க தனியா சமச்சுக்கிறாங்க நீங்க தனியா சமச்சுக்கிறீங்க அதுக்கு எதுக்கு ஒன்னா கூப்புன்னு
அவுங்க போன்தா சொல்றாங்க ஒங்வீட்தான் கட்டிட்டில்ல போன்றாங்கோ இவுரு பாசத்தனால
டிங்கறாரா ஓ சரி சரி அ அ
மாட்டண்றாரு எங்கம்மா ஆயிரம் பேசுனாலும் நா இங்கதான் இருப்பன்டு அடம் நா அததான் சொல்றன் ப செலவு பத்தி வீடும் கட்டிட்டு இங்க இருக்க முடியாம இப்பதான் ஜஸ்ட்டு வந்
ஐயோ நா இப்போ எப்டின்னா நா இப்ப தனியாதா இருக்கேன் ஆனா இப்ப வந்து அவரு ஃபாரின்ல இருந்து வந்துட்டாங்க இப்ப என்ன சொல்றாரு இல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கலா எதுக்கு அங்க ஒரு செலவு இங்க ஒரு செலவு நா அம்ப அங்கே போயிட்லா அப்டின் சொல்றாரு நா என்னால முடியாது ஐயயோ இவ்ளோ நாள் நா தனியா இருந்துட்டன் இப்போ திடீர்னு வந்து திரும்பவும் கூப்புட்றாங்களே அப்டின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு
விட்டு வர்றத விட கெட்ட பேர் வாயின்னு இப்படியே இருந்துட்டா அத அவுங்களும் நல்லாருப்பா
அதேதான் நானும் சொல்ற அவ்ளோ ச சண்ட போட்றாங்க என்கிட்ட இல்ல அங்க வந்துதான் ஆகனும் வந்துதான் ஆக னும் அப்டின்றாங்க எங்க மாமனார் வந்து கூப்பறாரு நீ அங்க வந்துருமா அ
ப்பா நான்லா எங்க மாமியாரே பாத்துக்னா ஆனா அவுங்க வந்து எல் லாமே பிரிச்சி பாத்து பிரிச்சி பாத்து மனசு ரொம்ப நோகட் ச்சிட்டாங்கோ அதனாலே விட்டுட்டேன் எவ்ள பாத்தாலுமே நம்பளே வந்து இந்த அளவுக்கு அவுங்க
ஐயோ எல்லாருமே வந்து கல்யாண ஆயி உள்ள நொழையும் போது நம்ப குடும்பம் நம்ப எல்லாரும் பாத்துக்கணும் அப்டின்னு நெனச் சிதான் வரோம் ஆனா அந்த கொஞ்ச நாள்யே அவுங்க நம்பள மாத் த்தி விட்டர்றாங்க வேற
அதுதான் ஏ வீடு வெளியப் போடி என்னென்னா இருக்கட்டும் இதல்லாம் எப்டி பேச்சின்னே தெரில
இந்த ஒரு வார்த்தைக்காக தா நா கூட விட்டுட்டு அந்த வீட்ட விட்டு வெளிய வந்தன் இப்ப திரும்ப இன்னக்கி வந்து கூப் பட்றாங்க எப்டி போமுடியும் நாளக்கி இதே வார்த்தை சொல்லுவீங்ன்னா என்ன நிச்சயம் நம்பன எத நம்பி போறது
வீடே வந்து அவுங்க எந்த டைம்லன்னாலு ஏன் வீடு ஏன் வீடு அது எவ்ளோ ஹர்ட் பண்ணதுன்னா வெளிய போயிடு அப்ப நம்புளுக்கு எந்த ரைட்ஸ்ஸு இல்யா உ புள்ளதான கட்டிர்க்கோ நாங்கோ
அ அதேதான்
அ என்ன என்ன எத சொன் எனக்கும் ரைட்ஸ் இல்லையா நா இருப்பன் அப்டின்னாக்கா நீ இருக் கவே கூடாது என் பையன் இந்துகட்டும் நீ போயிடு அப்ப எதுக்
எப்டிதான் இப்டியெல்லாம் பேசுவாங்க எனக்கு உண்மையான்மே புரில அயயோ அப்பா ரொம்ப கொடும எப்டி ஏன் இப்பல்லா பேச ரிங்க நீங்கதான கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்றம் என்ன யார்
அ அப்டிதான் அப்டிதான் அதல்லாமே போய் தா ஆர்க்யூமெண்ட் போய் தா மனசு வெறுத்து போய் நீ கட்றியா இல்யா வீடு சின்னதானா கூட ஒன்னு கட் கட்டிக்குடு அப்டின்ட்டல்லாம் இது பண்ணி கட்டிட்டோம் வீடும் நல்லா சூப்பரா கட்டிட்டோம் கட்டிட்டு என்னாவோ குடுப்பன இல்லன்றாங்களே இருக்கறத்துக்கு அந்த மாரி லீவ்ட்டு கெஸ்ட் டவுஸ் மாரி யூஸ் பண்ற எப்பயாச்சும் மைண்டு இதுவாருக் டிஸ்டர்பா இருக்குன்னாக்கா இங்க வந்துருவோம் இங்க வன்ட்டு இங்க இருப்போம் அ அதனால வந்து து அப்டி இது பாப்பாது ஆஃப்சாரி ஃபங்க்ஷன் ஆச்சி சோ அதுக்காக இப்ப இங்க வந்தோம் இங்க வந்து இங்கேயே இருக்கோ இப் இப்ப ஒரு ஃபிப்டீன் டேசா இங்கே இருக்கு இன்னு அங்க
ஓ இப்ப பிப்டீன் டேசா இங்க இருக்கீங்க ஆ ஆ எப்பவாது ரிலாக்சா போனுன்னா போயிட்டு ஓ இப்ப இப்ப புது வீட்ல இருக்கீங்களா செரி செரி செரி
பழய வீட்ல தா இருக்கர்து செரி அங்க எடோலா பத்தாது இந்த ஆப்சேரி ஃபங்க்ஷன்றனால எல்லா வருவாங்க போவாங்க அவங்க ஃபீரியா இல்ல ஆமா ஆமா ஆமா பாப்பாக்கு ஆப்சேரி ஃபன்ஷன் இன்றதுனால இங்க வந்துட்டோ இங்கன்னா கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு கெஸ்ட் வந்தாலு மேனேஜ் பண்ண முடியு அப்டின்றது
ஓகே ஓகே ஓகே தோழி ஓகே நம்ம பேசுவோ அப்ரோ பேசுவோ கண்டிப்பா ஆ நன்றி நன்றி கண்டிப்பா